ஆ நீங்க எப் இப்போ உங்களுக்கு புடிச்ச பிளேஸ் இப்ப எங்கன்னா போயிருப்பீங்க ஆ டூ வே ஏதாச்சும் மிஸ் பண்ணா அந்த மாரி உங்களுக்குப் ஆ புடிச்ச நினைவுகள் ஏதாச்சு இருந்தா ஷேர் பண்ண முடியுமா
ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேடமாத்
புரிலங்க
கேடார்நாத் உத்தரகாண்ட்ல இருக்கு
சேரி ஓகே சி போங்க
ஆ அது நார்த் இந்தியா
ஆ ஆ
லெவல்த் படிக்குபோது ஃபேமிலி டூரா போனது லெவல்த் லீவ்ல
ஓகே ஓகேங்க
எங்களோட அம்மாவோட சிஸ்டர் கூட வந்து ஜாயின் பண்ணி ஒரு டுவெல்வ் மெம்பர்ஸ் போனது பிரதர்ஸ் எல்லாரு சேர்ந்து
அப்பிடிங்களா ஆ சேரிங்க சேரிங்க
து இங்கந்து டெல்லி அதாவது இங்க இந்து டெல்லி பிளைட் புடிச்சி டெல்லியில இறங்கி அங்க ஒன் டே வந்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறோ அங்கந்து வந்து பஸ் டெல்லி பஸ்ஸு அங்கந்து ஒரு எடோ அரித்வான்னு ஒரு பிலேஸ் ஹங்க போயிட்டு அங்க வந்து ஒரு சிவன் கோயில் வந்து இரு ந்தது அங்க சிவன் கோயில பாத்துட் ட்டு அப்புறோ அங்கிருந்து வந்து நம்ப ஊட்டி மழலா ஏறுவோல்ல கீழ அந்து அது மாரி வந் து அங்க இந்து அது வந்து உத்தரப்பிரதேஷ் நெனைக்கிறே உத்தரகாண்ட் ஏறனும்னா அங்க இந்து ஜீப் புடிச்சுதா ஏறுற மாரி பஸ்ஸு இருக்கு பட் நாங்க வந்து ஃபே உள்ளியே வந்து ஒரு ரெண்டு ஜிப்பு இதுவா எடுத் த்து நைட் டிரவல் பண்ணு ஏ ரொம்ப இருக்கதுலே சம்மரிஸ் க்கு என்னன்னா மழ சுத்தி சுத்தி போது போர எடோ எல்லாமே எத் ச்சு எல்லாமே இட்ச்சு வீழ்ந்தா வீழ்ந்ததுதா போல அப்புடி வளஞ்சு நெளுஞ்சு டிரைவர்லா அடிச்சு ஓட்றாங்க அது எங்க அண்ண வேற சும்மாவே இல்ல தமிழ் சாங் போட்டு உட்டாங்க அவருக்கு எனர்ஜிட்டிக் ஆயிர்ச்சு போல தமிழ் சாங்கு
ஓகே ஓகே ஆஹ்
சாமியான்ற மாரி இருந்து ச்சு சாங்குலா அருஜின அதா அதாத விஜய் சாங்கு அர்ஜுனரு வில்லு அரிச்சந்திர சொல்லுன் அந்
அய் இந்த மாரி பாட்டுல்லா ட்ரைவர் ஓட்றப்ப போட்டீங்கனா பின்ன எப்படிங்க ஓ
அதாவுது லாங்வெச்சே மேட்ரு இல்ல சாங்கு தா அங்க
வைபு வ வைபு இருந்தாலு ஆ
நார்த் இந்தியா டிரைவர்ஸ் எல்லா அவுங்க லாங்வேஜு புரியாது அவுங்களுக்கு இங்லிஷ் கூட தெர்ல அங்கரு க்குறவுங்களுக்கு நம்பளுக்காச்சு நம்மளுக்கு நம்ப தமிழ்நாடு எவ்ளோ பெட்ரு போல அந்த விஷ்யத்துல ஆ அவுங்களுக்கு இங்லிஷு ல என்னா கூட பேச தெர்ல பட் எப்டியோ கம்யூனிகேஷன் நாங்க வச்சுக்கினோ அவுங்கூட வச்சிகினே இது பண்ணிட்டு சாங் வந்து சொல்லவே வேணா எங்க அண்ண வந்து போட்டின்னே இருகுறாங்க நை ட்டு ஃபுல்லா அவர் வந்து அப்டியே எப்டி சொல்றது நல்லா வைப் ல எறங்கிட்டாரு மா
அ அ
ட்ரோ ஓட்ற எடொ எல்லாமே சம்ம ரிஸ்க்கான எடொ எப்டி எழுந்து பாக்குறோ தூக்கத்துல எழுந்து இப்டி பண்ணா ஏன்ச்சி இந்த போல அப்டியே மல ஃபுல்லா எறங்குது எட்ஜு ஒரு ஒரு எடொ ஒரு ஒரு டனி ங் எட்ஜு இருக்கு ஃபுல்லா இப்டி ஃபுல்லாவே இது அப்டியே மலைலந்து இந்த என்னது நெளி மண் மண்சரிவு சொல்லுவாங்களே அதுலா அப்பப்ப நடக்குற எடமா ஃப்ளட்டு மண் சரிவு
பாத்தோமுன்னா ஐயோ இவ்ளொ ஒட்டுல போறா ரு அந்த மாரி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு கீழ விழுந்துருமோ
சொல்லவே வேணா
நாமா நைட் டைம் ல இன்னு பயமா இரு
எல்லா படுத்துனே இருக்குறாங்க திடீர்னு ஏந்து பாத்தா எட்ஜு நா வந்து நல்லா தூங்கிட்டே அந்த வகையில நா பாக்கல எதுவ்மே செரியா நா வந்து அந்தந்த எடத்துல எ ந்து நின்னு பாத்தே அப்ப பாக்கும்போது எல்லாமே நானு இந்த இதுவா பாத்ததுனா அந்த சைடு மல மட்டுதா எனக் தெர்ஞ்சது இவுங்க எழுந்து பாக்குற எட எல்லா டவுன் பா அன் டவுனா இந்தது போல அல்லு உட்ருச்சு எல்லாருக்கு
ஆ நல்லது நல்லதுங்க
ஆ நல்லா வந்து டரைவ் வந்து அப்றொ வந்து ஒன் டே ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா இது பண்ணி மார்னிங் வந்து ட்ராஃபிக் ஆயிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல போப்போ அப்ற கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா தா நவுந்துச்சு
ஆ ஆமாங்க ஆ சேரிங்க அப்ப
ஃபுல்லா வந்து சம வந்து மண் மண் ச ஃபுல்லா‌ இதுவ நடக்கும் போல ஃப்ளட்டு அந்த மண் சரிவுலா சொல்லுவாங்ல அங்கங்க நடக்கும் போல அந்த ஏரியால தேங் காட் நாங்க போன எடல்லா வந்து எதுமே நடக்கல அதப்றொ நாங்க போய் எறங்கிட்டோ ஒரு எடத்துல சோன்புரியா ஒரு ப்ளேஸு அந்த எடத்துல வந்து ரூம் தங்கிட்டு அங்யே சாப்ட்டு அங்கந்து வந்து நடந்தே வந்து கொஞ்ச கிலோமீட்ரு அங்கட் போனு அங்க ஒரு எடத்துல வந்து ஜிப் முடிச்சி மழ மலையோட அடிவாரம் அதாவது கேட்டர்நாத் இன்றது சிவன் கோவில் மேல ஹிமாலயாவோட கிட்ட ஹிமாலயனா மீன்ஸ் சும்மா பனிமழல்லாம் இருக்கும் அங்க மேல நாங்க கீழே இருக்க எடம் வந்து பனிமல இல்ல நல்லா கூலிங் பிளேஸ் தா அங்க இந்து அடிவார போறதுக்கொசமே வந்து ஒரு பிளேஸ் செந்து நடந்து போயிட்டு அடி வார அங்க இருந்து வந்து பாத்தன்னா முடியாதவங்க வந்து ஆர்ஸ்ல வந்து நடந்து குதிரை
ஓ முடியாதவங்களல்லாம் குதர அவுங் அதுலன்ட்டி அதுக்கு எவ்ளோ வாங்கறாங்க
அதுல வந்து பர் மெம்பர்ஸ்கு தௌசண் மேல ஏனா பாதி வந்து கவுர்மெண்ட் எத்துக்கும் அந்த அமௌண்ட்டு அதுல பாதிதான் இவுங்க வந்து எத்துப்பாங்க ஆமா அது ஃபுல்லா கவர்மெண்ட் ஆ க்பை பண்ண உத்தரவு உத்தர பிரதேஷ் உத்தரகாண்ட் கவுர்மெண்ட்டு அதாவது உத்தரபிரதேஷ் கவர்மெண்ட் நெனக்க சம்ம ஷிட்டு வெரி ஸ்ட்ரிட்டு அங்க இருக்கற போலீஸ்ஸு நம்ப போலீஸ் மாரி து இல்ல கேள்ஸ் பாய்ஸ்ன்னு பாக்க மாட்றாங்க புச்சு அச்சுட்டராங்க யாரா இந் தாலோ
ஆ ஆ அப்டி ஆமாங்க அப்டில்லாம் அந்த சைடுல்லாம் அப்டிதான் இருக்கும்
பாத்து எனக்குலாம் மெறண்டு போய்ச்சி வைசானவங்க கூட பாக்க மாட்றாங்க ரொம்ப பேஸ்னா அவ்ளோதான் அடிதா அவுங்களுக்கு கேள்ஸ்னா கேள்ஸ் வந்து அடிக்கிறாங்க பாய்ஸுனா பாய்ஸ்ஸு ஷிட்டுனா ரூல்ஸ்தா எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்கணுன்றாங்க அவுங்க அது மாரிலா இங்க இருந்துச்சின்னா எல்லாரு வாஷௌட்டு தான்
ம்
அவ்ளோ சி ட்டா இந்தாங்க அவுங்க மேல இருக்கவங்களா நீங்க வந்து கி அப்போ கூடைலலாம் கூட்டின் போனாங்க கூட பின்னாடி வந்து உக்கார வச்சிகின்னு மனுஷங்க அதுக்கும் ஒரு ரெண்ட்டு முடியாதவங்களுக்கு வந்து அது மாரி நாங்க வந்து மூணு குரூவா பிரிஞ்சிட்டோ பிரிஞ் சி முன்னாடி வந்து பாஸ்டா நடக்கறாங்க முன்னாடி ரொம்ப ஸ்லோவா நடக்குறாங்க பின்னாடி வந்துந்தா அங்க நாங்க நடுவுல தம் உன்னு அங்கங்க இது பண்ணின்னே டயடாயி நடந்து போயிட்னுந்தோ ஆம்ஸ் குட் சமயாத்ர அது அங்கந்து அதாவது ஒன் டே ஒன் நைட் அயிடுச்சு அந்தஸ் கோவில் ரீச் பண்றத்துக்கு
ரீச் பண்றதே அவ்ளோ நாள் ஆயிட்
ஆமா ஒன் டே ஃபுல்லா நடந்து ஒன் நைட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் நடந்து போனோ
ஓ நடந்து டயடுல ஒன்
அம்மா ஏனா நைட்டு வந்து வந்து மேல எற முடியு ஆனா ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடும் கம்மியாருக்கு எங்ளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எங்ளுக்கு வந்து ஆக்சிஜன் கடை கில்ல அங்கங்க கல்பூரோ வச்சு இதா வந்து அந்த எடத்துல வந்திடுப் பண்ணி ஸ்மெல் பண்ணி ரெண்ட்டு வந்துட்டு டென்டு வந்து ஒரு ரெண்ட் எடுத்து எல்லாரு படுத்துட்டு மார்னிங் தா எழுந்து கெளம்பனமே
ஓ கே ஓகே ஓகே ஓகேங்க
பல்லு வெளக்கத்துக்கு தண்ணி தெற தண்ணி ஐஸ் கட்டி மாதிரியே இருக்கு அந்த தண்ணில குளிக்கிறாங்க அவுங்க எங்களுகெல்லா எப்டி சொல்றாத்தி எல்லாமே விசித்ரமா இருந்தது ஷாக்காருந்தது
நல்லது நல்லது அதுமே இ து ஒத் இது அனுபோந்தாங்க நாத் நல்லதுங்க இதெல்லா போய் பாய் அ பாத்துருக்கீங்க நீ அதுதா இப்ப நீங்க பாத்துறீங்க பாத்து நீங்க சொல்றீங்க அது நா இப்பதா கேக்குற இதுவு ஒரு அனுபவம் தா
அங்க வந்து எப்டினா நம்பய் இங்க டீ குடிக்றனா அங்க வந்து டபுள் மடங்கு டீயிலா பன்னு சாப்பாடு ஃபுட் எல்லாமே டபுள் மடங்குதா ஏன்னா அது ஹைல இருக்குறதுனால ஃபுட்டு எது இருந்தாலு கீழ இருந்து எடுத்துன்னு போற மாரிதா இருக்குன்றதுனால எல்லாமே வந் து அங்க வந்து அதிகந்தா
ஓகே ஓகே ஓகேங்க
டபுள் மணங்கு ஃபுட்ஸ்ல்லா வாங்குனோ னோ நாங்க
ஆ ஆமாமா தண்ணில்ல இன்னு சொல்லவே தேவயில்ல அதெல்லா ஆயிர
ஆமா
ஹலோ
ஒரு கட்டத்துக்கு மேல இது பண்ணியும் ஸ்னோ இதுவாயிடுச்சு அங்க போயிட்டு ஆட்டம் போட்டு ம் மண் மாத்தி மாத்திஸ் தோ அப்பதா ஃபஸ்ட் டைம் நா ஸ்னோ பாத்து
அப்டிங்களா நல்லது நல்லதுங்க
உம்மா முஞ்ச மாத்தி மாத்தி வெச்சுகின்னு எல்லோரு என்ஜாய் பண்ணாங்க வந்தவங்க எல்லாரு வந்து ஸ்னோ மேல என்ஜாய் பண்ணீகின்னு ஆட் ட்டம் போட்டுகின்னு அதுக்கப்புறோ திருப்பி திருப்பி நடந்தோ நடந்து தமிழ் பீப்பிள்ஸ் நடுவுலப் தோ அவங்க பாத்த ஒன்னேதா எங்களுக்கு ஒரு இதுவே நம்ப தமிழ் பீப்பிள்ஸ் சேர் லாங்குவேஜ் ஆ வந்துருக்காங்க அவங்கிட்ட பேசிட்டு அது ஒரு அவங்கள பாத்தோன ஒரு இதுவா
ஆமா நல்லா இருக்கு அந்த பீல் நல்லா இருக்
ஏன்னா எ லாங்குவேஜே தெரியாம சுத்தின்னு இருந்தோ எங்களுக்கு தமிழ் பீப்பிள்ஸ் பாக்கும் போது ரொம்ப இதுவா இருந்தது அ ஆ அவங்க அப்புறோ வெயிட் பண்ணி அவங்க கூட பேசிட்டு ஆமா அவங்க கிட்ட பேசிட்டே அதுக்கப்புறோ திருப்பி ஸ்டாட் நடந்து கோவில ரீச் பண்ணிட்டோ ரீச் பண்ணிட்டு சாமி வந்து ஈவினிங் டைம்தா பாத்தன் நெனைக்கிறோ ஈவினிங் டைம் பாத்துட்டு
என்னன்னா இல்ல நம்ம இப் இப்போ அதர் ஸ்டேட்டோ இல்ல அதர் க் எங்கயோ எங்கயாச்சு போறப்ப அந்த அவங்க இருக்குற அந்த ஸ்டேட்ல இருவங்க வந்து வேற லாங்குவேஜ்ல இருப்பாங்க ஹலோ அந்த டைம் நமக்கு நம்ம லாங்வேஜு நம்ம ஆளுங்கள பாத்தோமா ஆனா இன்னு நல்ல அது ஒரு பீல் தரு நல்ல ஒரு
நம்ப
உன்கிட்ட பேசு ஹலோ அது கீழ தண்ணி இருக்குங்க அது நல்ல நல்லா இருக்கு அந்த ஃபீல் அதுக்கேயா அவங்களுக்கு கிட்ட பேசுறது அவுங்க எந்த ஊரு அதுவே ஒரு
அந்த டைம்ல வந்து நம்மளுக்கே ஒரு மாறி நம்மளுக்கு ஒரு உப்பி
அவுங்க ல்ல இதெல்லா விசாரிக்க எப்டி பாத்தா ஒரு ஆப் அன் ஹவர் ஆயிடு அதுக்கு பிற ஹாபன் அவர் எப்டி போகுதுன்னே தெரியாது ஆன இப்டி வந்தோ
ஆமா நாங்க வந்து அதுக்கப்றோ கேட்டா எப்டி போய் பாத்து அதாவது நாங்க போகும்போது பாத்த பீப்பிள்ஸ் வரும்போது பாத்தோ அதாவது நாங்க போகும்போது பாத்தோ ஒரு எடத்ல அதுக்கப்றோ நாங்க ஒன்னு ரீச் ஆகல சாமி பாத்துட்டு ஆனா அவுங்க சாமி பாத்து வன்ட்டா ன்னு சொன்னாங்க பாரு எங்களுக்கு ஷாக்கு அவ்வளவு க்ரௌட்டிலையு போன போனாங்கள திருப்பி ரிட்டர்ன் வரும் போது பாக்கும்போது அத நாங்க சாமி பாத்துட்டோ அப்டின்னு
அதுல இன்னு என்னன்னா நீங்க எப்டி பாத்தீங்க நா இங்க இப்டி போனோ நாங்க அங்க ஒருத்தர் இருந்தாங்க நாங்க இப்டி போய் பாத்தோம் அந்த அவுங்களுடைய
ஆமா ஆனா அவுங்க வந்து என்னா சொன்னாங்கனா இங்க வந்து கேதநாத்துக்கு வந்து இது த்ரீ டைம் த்தேட் டைம் என்னமோ சம்திங் சொன்னாங்க எங்களுக்கு இதா ஃப்ஸ்ட் டைமே
உம்
அவுங்க ஆல்ரெடி வந்துரு க்காங்களா
ஆ ஆ ஆ
ஆ அவுங்க எக்ஸ்பீன்ஸா சொல்லி ன்னாங்க
புரியுது புரியுது புரியுதுங்க அது அதனாலதா அவுங்க போய்ருக்காங்க
உம் அங்க போய் ட்டு சாமி பாத்துட்டு ஆமா அதாவது நாங்க போய்ட்டு வந்தது கப்புறோ அங்க வந்து ஃபிலெட்டு வந்துருக்கு தமிழ் பீபுள்ஸ் வந்து நெறய பேரு மாட் பீன்னாங்கலா அங்கே இங்கந்து ரெஸ்கியூ டீம் போய்ட்டு தம் மாட்டிகினாங்க
ஓ ஓகே ஓகே ஓகேங்க
மாட்டினாங்க மீன்ஸ் ஷெட்டு இதுவ் இதுவு மாட்டிங்கினாங்க ரெஸ்கியூ பண்ற அளவுக்கு ரொம்ப ரிஸ்க் பேய்ச்சி எனா பேஸ் வந்து மழ டைம் போ முடியாது வெயில் டைம் மட்டு்தா ம அதாவது மழ டைம் மெய்ன்ஸ் ஆஃப் ஃபிலெட்ஸ் அச்சுனு ஓடு ரொம்ப அது ரொம்ப ரொம்ப ஸ் ரிஸ் க்கு இப்பிடி எப்பிடி சொல்றத்து பில்டிங்ஸ் அத எதுன்னு தண்ணிய பாக்காது எல்லாமே இது பண்ட்டு வந்துரு அங்க வந்து நெறைய பேரு எறந்துருக்காங்க சமர்ஸ்க்காக ஒரு எடோ நெறய பேரு எறந்துருக்காங்க அது வந்து ஒரு டாக்குமெண்டட்ரியே இருக்கு கேகர்நாத் ஒரு டாக்குமென்ட்ரி இருக்கு
அப்பிடிங்களா
அங்க ஒரு ஆமா அதாவது பின் பின்னாடி வந்து ஒரு கல்லு வந்து நிக்கு அந்த கல்லு வந்து தா அந்த கோயில காப் பச்சிருக்குதுனு ஒரு வரலாறு